ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேட்குதுங்க மேடம்
ஆ சரிங்க ச
புரியலங்க பிரேக் ஆகுது எனக்கு ஆ ஆ சொல்லுங் சொல்லுங்க
ஆ நம்ம பேசனோ இல்ல மேடம் லாஸ்டா
ஆமா ஆமா
நம்ம நிறுத்தணோ பனைமரம் பத்தி பத்தி தான பேசிட்டு இருந்தோ உம் சேரி பனைமரம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சத சொல்றீங்களா மேடம்
அதா அந்த பனை மர வந்து அந்த அந்த ராட்டன சுத்தலா யூஸ் பண்ணுவாங்க சாப்புட்டீங்ளா இல்ல கார்த்தி கார்த்தி அது மோஸ்ட் ஆப் ஆஹ் அந்த சீச ன்டாலே அது அதுதா ரொம்ப ஸ்பெஷலு
உம் உம்
அப்ற வந்து
நீ நீங்க சின்ன வயசுலெல்லா நீங்க கார்த்திகை அந்த இதெல்லா காசு குடுத்து வாங்குனீங்ளா இல்ல நீங்
இல்ல இல்ல இல்ல இல்ல நாங்க காசுலா குடுத்து வாங்கன்தே கெடையாது நாங்க நாங்களே செய்வோ போய் எட்த்துணுவந்து
உம் உம் உம்
அது வந்து அந்த அதே மாரி பனை மரத்தோட சிறப்பு என்னனா அது ரொம்ப ஆயுட்கால அதிக நெறைய இந்த எல்லா மரத்த விட அதனுடைய ஆயுட்கால ரொம்ப அதிக அதனுடைய லாஸ்ட்டு காலத்துல ஒரு மாதிரி வ வாசம் பூ ஃபுல்லா பூத்து அதனோட இந்த வாழ்வ அதோட முடிச்சுக்கு பாத்திருக்றீங்கன் நெனைக்கிறேங்க இது
ஆமா ஆமா மேடம் நானு படிச்சிருக்கே மேடம் அது வந்து ஒரு மாரி பூத்து பூ பூக்குற மாரி வ
ஆமா ஒரு மாரி நீங்க தென்ன மரக் கீத்துலா பூ பூக்கு பாருங்க அ அந்த மாரி பெரிய பெரிய பூலா வளரட்டு போய் அதனுடைய ஆயுட்காலத்த அதோட முடிச்சுக்கு அது ஒரு ஸ்பெஷல் அதுல அது நல்லா இருக்கு இது மாரி இந்த மாரி நியூஸ்லா இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கலா புடிக்கு
ஆஹ் அம் ஆமா ஆமா மேடம் இந்த தென்னை மரம் பத்தி எதாவ்து சொல்றீங்ளா அதுல என்ன பலன் கிடைக்கு அது எப்டி இருக்கு அந்த மாரி
ஆஹ் ஆமா ஆமா தென்னை மரத்துல இருந்து நம்ம எள்நியா யூஸ் பண்ணிக்லா தென்னை மர ஒன்னு வளர வச்சு நட்டனா ஊரு ஒரு ஒரு பழமொழியே கேள்விப்பட்ருக்கீங்க அண்ணம்பிள்ளய வளக்கறத விட தென்னம்பிள்ளய வளக்கலானு
ஆமா ஆமா மேடம்
ஆமா தென்னை மர வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது என்னனா அது வந்து நம்ப எளநியா யூஸ் பண்லா வயித்துக்கு அவ்ள நல்லது நம்ம வந்து குடிச்சோ அப்டினா அது எனர்ஜி எல்லா இருக்கு நல்லா இருக்கு வெயிலுக்லா தண்ணி ஒரு ஒரு எளநி நீங்க போய் வாங்க போனாலே அம்பது ரூபா அறுவது ரூபா தா சொல்லுவாங்க சிங்கிளா ஒரு பீஸ்
ஆமா ஆமா மேடம்
அது இல்லனா அதோட கீத்து அதனுடைய கீத்து நம்ம வந்து பின்னி ஓலையா ஃபுல்லா ஒரு ஹோம் ரெடி பண்ணலா அப்டி இல்லனா அதுலருந்து நம்ம கிழிச்சு தொடப்பமா யூஸ் பண்லா ப்ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்லா நெறைய பேரு வீட்லயு இன்னமு அந்த தொடப்பெல்லா யூஸ் பண்ணிட்டு எங்க வீட்லலா கூட அந்த தொடப்பந் தா யூஸ் பண்ணுவாங்க இப்ப வெளியலா பெருக்க
ஆமா மேடம் வில்லேஜ்லலா வந்து நெறைய வந்து கிராமத்துல இந்த மாரி தொடப்பங்கள் தா மேடம் யூஸ் பண்ணுவாங்க
அதுக்கப்ற அது அது அதுக்க அது கஞ்சி அதுக்கப்ற அதனுடைய தேங்கா தேங்காவா நம்ப சாமிக்கு ஒடச்சி யூஸ் பண்லா அதுக்கப்ற அந்த ஒடச்ச தேங்காவ எடுத்து நம்ம ஃபரிட்ஜ்ல வச்சு அந்த ஃபரிட்ஜ்லருந்து எடுத்து நம்ப காய வச்சு அதுலருந்து கீறி போட்டு நம்ம ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம பாத்தீங்களா தலைக்குெல்லாம் தே்சிக்கலாம் தலைக்கு தேயச்சுக்கலா அத என்னா ஒன்னு சாப்பிட மட்டம தா யூஸ் பண்ண முடியு இன்னு நம்ம அத பியூரிஃபை பண்ணி கூட சாப்பிடலா தேங்காய இல்லையா அதுல இன்னென காஸ் வால் அதிகமா இருக்கு நம்ம அதது யூஸ் பண்ண அது யூஸ் நம்ம நம்ம அழகா கீரி போட்டு நம்ம விளக்கேத்து யூஸ் பண்ணலா தேங்க அ அது அத மாதிரி நிறைய பேனிபிட் பிஸ் வாங் கருக்கு
உம் இப்ப நீங்க சொல்லும் போதுதா எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது இப்போ வந்து மனிதர்கள் இருக்காங்க அத அவங்களா வந்து இறந்துட்டா கூட எதுவு பலன் இருக்காதுன்னு சொல்லவாங்க ஆனா இந்த மரங்கள் வந்து அத வெ என்ன கூட அதுல இருந்து பாலர் வரு எல்லாமே நீங்க கூட சொன்னீங்க பாஸ் நம்ம பேசும்போது வாழ மரம் சொன்னீங்க அதில் வந்து அது வந்து அந்த நார கூட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாரி தென்னா மரத்துல கூட அந்த தென்னன் குருத்துன்னல்லா சொல்லுவாங்கல்ல
தெண்ண குருத்து தென் ஓலை அது எல்லாமே சாப்பிடுவாங்க அந்த தென் குருத்
அந்த பழம் குருத் எல்லாமே இருக்கு அந்த மாரி அத அதெல்லாம் வந்து மரம் நம்மள கம்பேர் பண்ணும்போது மரங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந் யூஸ் அல்லாவவும் இருக்கு உம் இந்தது மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மரம் பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா
ம் இப்போ இப்ப நம்ம ரீசென்டா இப்ப கரண்ட்ல போயனு இருக்க ஒரு மரம் அது பெர்வந்து பீரோ கட்டல்லாம செய் தேக்க தேக்க மரம் கேள்விப்பட்டட்டுருக்கீங்களா அதனுடைய ஆயுட்காலம் அதிகோ அது வந்து இப்ப நம்ப ஒன்ஸ் நம் இது நம்பளுடைய சொந்த பிளேஸ் அப்டி இப்ப நம்ம நம் நம்மளுடைய சொந்த பிளேஸ் இருக்குன்னா ஒரு ஒரு அடிக்கு விட்டு ஒரு அடி விட்டு நம்ப அத நட்டோன்னா அது சின்ன கன்னா வாங்கியாந்து அது கன்னாதா கெடைக்கும் கன்னா வாங்கியாந்து நம்ப நட்டோன்னா ஒரு அடிக்கு விட்டு ஒரு அடிக்கு விட்டு ஒரு ஒரு ஒரு சும்மா ஒரு பத்து மரம் நட்டாலே போதும் ஃபியூச்சர்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்டி ஒன் இயர்ஸ் ஆனா அது நம்ம நல்லா தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா பாதுகாப்
டுவெண்டி இயர்ஸ் கூட வேணா மேடம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்லேயே வந்து நல்லா குரோவாகு
இப்ப இப்பெல்லா ஆனா டுவெண்ட்டி இயர்ஸ் தா சொல்றாங்க அத
அப்டிங்களா
ஆமா அப்டிதா சொல்லிருக்காங்க சரி மே பி கன்னு இருக் இருக்கலாம் ஃபைவ் இயர்ஸா கூட இருக்கலா அந்த மாரி கன்ல நா வந்து இப்ப அது மேரி வளந்துச்சுன்னா ஃபுல்லாவே ஆ ஃபுல்லாவே நம்ப அதெல்லா எடுத்து எதுனா கட்டில் பீரோ செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு ஷோபா செஞ்சுக்கலாம் எதன்னா அத திங்க்ஸா யூஸ் பண்ற அது மாரி மரங்கள் மரங்களும் அந்த மரங்கள மனிதர்கள் கூடோ ஒரு புண்ணியம் இல்ல மரத்தால நெறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு
ஒரு நல்ல நாட்கள் அந்த மறக்க முடியாத நாட்களில் நம்மளோட பிறந்த நாட்கள்லா வந்தபோது கூட நம்ம அந்த மாரி மரக் கன்றுகள்லா நடலாம் மேட
ம் இப்ப உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புடிச் ச ஒரு விஷயம் அப்டின்னா என்ன பண்ணி இது எனக்கு டெய்லி ரொட்டீன்ல இது எனக்கு புடிக்கும் அப்டின்னா நீங்க அது என்ன விஷயமா இருக்கும்
எனக்கு வந்து டெய்லி ரொட்டீன்ல அது புடிக்கும்
இப்ப இப்ப ஜாவா டைப் பண்றது இல்லன்னா நா தெனமும் எனக்கு இத பண்ண புடிக்கும் அது அப்டின்னு சொன்னா என்ன என்னா சொல்லுவீங்க
அப்டின்னா நா வந்து இப்ப எனக்கு சாப்புட்றது புடிக்கும் மேடம் ஆக்சுவலா சொல்லப் போனா ஆ ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது சாப்புட்றதுன்னா அது புடிக்கும் ஆ இப்ப எப்டின்னா
லிமிட்டடா இல்லல்ல லிமி கே ஓகே ஓகே நீங்க சொல்றது எனக் புரியது ஆனா லிமிட்டடா இல்லன்னா நெறையா அப்டியே சாப்ட்டுட்டே இருக்கணுமா அப்டி இப்ப ஒரு பப்ஸு இருக்குன்னா அந்த பப்ஸு வந்து ஏழு பப்ஸு எட்டு பப்ஸ் அதுமேரி சாப்புட்ணுமா அப்டியா
ஆ அப்டில்லாம் கெடையாது மேடம் எனக்கு வந்து இப்போ ஒரு டேஸ்ட்டுதா அது ஓரளவுக்கு தெகட்டுச்சுன்னா அதோட உட்டுருவ இப்போ டிஃப்ரெண்டா எதனா ரெசிப்பி ட்ரை பண்ணி அத சாப்புட்ணுன்னனு ஆச இருக்கும் ஸ்டார்ட்டிங்லல்லாம் பண்ணுவ இந்த மாரி கோஸ் எல்லாம் போட்டு இந்த மாரி ஒரு மாரி பீஸா மாரி பண்ணுவ இந்த முட் டையில அந்த மாரிலாம் டிஃப் டிஃப்ரெண்டா நானே சமச்சு பண்ணி சாப்புட்ணும்னு நென பட் ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு மாரி சோம்பேரித்தனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி ஆயிடும் அத அதனால வந்து அந்த மாரி இது பண்ணுவ ஆனா வந்து இந்த ரா ரைஸ் சொல்லுவாங்கல்ல அரிசி அது வந்து அந்த அரிசி சாப்பணுன்றது எனக்கு பிடிக்கு ஆனா வந்து அது ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் மேடம் நெறைய விஷயங்கள் வந்து அது கெடு இதெல்லா வருது இந்த ரத்தோலா வந்து ஒரு மாரி இல்லாத போயிடும் அதனால வந்து நா இப்ப கொஞ்ச கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணுன் நெனைக்கிறே பட் ஆனா அத ஸ்டா பண்ண முடியலனா அரிசி சாப்பிடுவே அந்த மாரி இப்ப சும்மா எனக்கு எதனா ரொம்ப இப்ப எனக்கு ஏதாவது என்ன சொல்ல ஹாபிட் இந்த மாரி கொஞ்சம் டேலண்ட்டா இருதுன்னா கவித நெறைய எழுதுவே அந்த மாரி நானே யோசி சி கவித எழுதுனா கொஞ்சம் பிடிக்கு அந்த மாரிதா அ என்னோட வேஸ்ட் டு டைம் ஸ்பென்ட் பண்ணும்
வேஸ்ட் டைம்ஸ்னு இல்ல அது செய்ய பிடிக்கும் அப்படி
அப்படின்னா எனக்கு அதா இந்த சண்டேஸ்ல எல்லா சிக்ஸ்ட்டி ஃபை செய்ய சொல்லுவாங்க கொஞ்ச கடுப்பா இருக்கும் ஆனாலு செய்வே ஏனா நம்ம மத்தவங்களுக்கு யாருக்கு செய்ய தெரியாது கொஞ்சோ கெடுத்து வச்சிருவாங்க ஆமா ஆமா நானு அதுக்கப்புறோ சரி உங்களுக்கு எப்படி மேடம் நீ எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஐ மீடியாவே இருக்கு மேடம் எப்டின்னா நெறைய ஐடியா இருக்குது பட் என்னா பண்றது நம்ம பியூச்சர்ல தா அதெல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணனு என்னனா இப்
இப்ப நீங்க இப்ப வீட்ல சும்மா ஒரு மூணு பேருக்கு மூணு பேருக்கு போட தெரிஞ்சுட்டா நம்ம ஒரு முப்பது பேருக்கு போட்ரலா ஒரு நமக்கு ஒரு அது மாரி ஒரு நம்பிக்க இல்ல
நமக்கு அந்த மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு மேடம் இப்போ என்னனா இப்ப எங்க ஊரு பாத்திங்னா கொஞ்ச எங்க ஊரு ரோடுன்னு வெச்சுக்கோங்களே அங்க வந்து எந்த ஒரு ஜூஸ் கடையுமே இல்ல ஆக்சுலா எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே அங்க இல்ல இங்கருந்து ஒரு ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பற ந்தா வந்து கடைகளே இருக்குது இந்த சைடும் பாத்தாலு அப்டிதா பாத்திங்னா அது வந்து ஒரு மெயின் ஜங்ஷ ன் ஏரியா அந்த ஏரியால மட்டு நமக்கு ஏதாவது ஒரு. ப்ளேஸ் கெடச்சிதுன்னா அழகா அங்க ஒரு ஜூஸ் கட போடலா அப்டின் மாரி ஒரு ஐடியா இருக்கு மேடம் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுன் தெர்ல
ம் ஓகே
இம்ப்ளிமெண்ட் பண்ணணு
ஓகே எனக்குமே ஒரு கெஃபே ஸ்டாட் பண்ணு ஆசதா ஆனா அது கெஃபேவா மட்டு இருக்கக் கூட து இது மாரி ப்ளஸ் ஆஃப ஜுசஸ் அண் ஸ்னாக்ஸே சமோசாஸ் அந்த மேரியுமே இருக் க்கணு ஆனா அது ஒரு ப்ளசண்ட்டா இருக்கணு உள்ள வந்து ஒக் க்காஞ்சி சாப்பர்ற மாரி இருக்
ஆமா மேடம் ஆமா மேடம் இப்ப நம்ம வந்து ஒரு விஷயொ பண்றோ அப்டின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செரியான பிளேஸ் கிரியேட். பண்ணணு
எனக்கு வந்து டெய்லி ஹேபிட்ஸ் எனக்கு இத தினமு பண்ணணு அப்டின்னு இருக்குன்னா எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கூ ஓகேமா அது எந்த. செடி இருந்தாலும் செரிதான் அது பூச்செடி, இல்லது வளராத செடி. எங்கனா ஒரு செடி தண்ணி ஊத்துறது செடி வளக்கற் றது நட்றது அதெல்லா புடிக்கு ஆனா எங்க அட்மோஸ்பியர். நல்லா இல்லத்தனால கொஞ்ச நம்மளால மேனேஜ் பண்ண முடியு அதே மாரி மாடி தோட் சமைக்கிறது எனக்கு ரொம்ப புடிக்கு. மாடிக் மாடிலே . அந்த நீ படம் பாத்திருப்பீங்க நெனை. முப்பத்து ஆறு வயதினிலே ஆ அந்த படத்த. அ அந்த மாரி அந்த மாரி எனக்கு வளக்குணு ஆச ஆனா இப்ப எனக்கு கொஞ்சோ பாப்ப செரியில்ல ஆனா வளப்ப கண்டிப்பா
இந் மாரி மாடி தோட்டம்ல்லா வளக்குலா மேடம் நெறைய பெனிஃபிட் இருக்
அட்லீஸ்ட் நம்ம நம்மளோடைய ஃபேம்லிக் மட்டு மொத்தோ தக்காளி ஒரு புதினா ம் கொத்தமல்லி அந்த மாரி நம்ம ஃபேமிலிக்கு மட்டு ஒரு சும்மா அப்டி அது இன்னும் பிக் லெவல்ல க்ரோ பொதுவாக வாய்ப்பு நெறையாவே இருக்
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாடி தோட்டம் வந்து நல்ல ஒரு பிளான் தா மேடம் கண்டிப்பா அத பண்லா நீங்க ஏன்னா நம்ம இப்ப எப்பயுமே வந்து டெய்லி டெய்லி வேல அப்டின்றது போ முடியாது முக்கியமா கேரல்சுக்கு வந்து அப்பிடிதா
ஆமா
ஒரு பாட்பை இன்கம் வந்து நம்ம ஒன்னா வீட்டுல இருந்தபடியே இது பண்ணலா அந்த மாரி நீங்க சொல்றீங்கள இந்த செடில்லா இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தா அந்த மாரிலா
ரெண்டாவது வந்து இந்த இந்த செடி ஆனா எங்க பாத்தாலு அந்த செடி கவன போவு செடியன் செடி எங்க பாத்தாலு என்ன புடிக்கு செடி
உம்
இன்னொன்னு வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா செடிய செடி இப்ப செடி செடிரனால செடிக்கு போற இப்ப செடி இல்ல அப்ப அப்டின்ற பட்சத்துல ரெண்டாவது இந்த டைலரிங் அதுல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்போ என்னால போயிட்டு கத்து முடியாத என்ற பட்சத்துல ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்க
உம் நீங்க இந்த ஆரிவோர்க்
ஆனா இப்ப மோஸ்ட் ஆப் யார் இந்த ஆன்லைன் மோஸ்ட் ஆப் இந்த ஆரி ஒர்க் க்கு இந்த டைலரிங் யாரு எடுத்துக்கிறதுல ஏன்னா எல்லாமே இப்ப வந்து ரெடிமேடாவவே வந்துடுது ஆரி ஒர்க் ஆஃப் ரெடிமேட் வந்து கடையில போனா கூட ரெடிமேட் ஆரி ஒர்க் இருக்கு இப்போ ஆன்லைன் எல்லாதுளையுமே ரெடிமேடாவே இருக்கு
மே பி நீங்க இந்த மாரி நெறைய சம் நம்ம வீட்டுல இருந்தே வேல செய்யற மாரி நெறையா இப்பெல்லா இருக்கு மேடம் நம்ம நெறையா தேடலா அந்த மாரிலா சொல்றாங்கல அதுல வந்து ந்து செரிங்க மேடம் நம்ப இன்னொரு வாட்டி இத பத்தி பேச
ஆஹ் ஓகே ஓகே ஓகே
ஓகே